வணக்கம்ப்பா உங்க பேரு நல்லா இருக்க நீங் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கே
உங்க பேரு
அ தோழி பெயர் வந்து இதுல குறிப்பிட கூடாது நீங்க வேற ஏதாது தலைப்ப பத்தி பேசலாங்களா
நாங்கோ ஃபரெண்ட்ஸ் எல்லா இப் போ சேந்து அ போன வாரோ வந்து இதுக் போனோ ட்ரிப்பு போனோ
செரிங்க தோழி அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்குங்க
ரொம்ப நல்லார்ந்தது எல்லாரு ஜாலியா ஒரு ஃபோர் ஃபேமிலி ஒன்னா சேந்து நாலு ஃபேமிலியு போயிருந்தோ
செரிங்க
ஜாலியா அந்த வெ கேரளா போயிருந்தோ கேரளா போயிருந்தோ முடிஞ்சா நீங்க ஒரு வாட்டி போயிட்டு பாரு க ரொம்போ நல்லா இருக்கு வயநாடு இதெல்லா ஆ ஃபாரஸ்ட்டு நடுல அதுக்கப்
செரிங்க தோழி
வயநாடு பிளேஸ்ல வந்து நல்லாருக்கு கேவ்ஸ் இருக்கு ஆ ஒ ட்ரு ஃபால்ஸ் இருக்கு டேம் இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது
ஓ கேரளா நா ஓரு இரு மொ றை வந்து போயிருக்கே தோழி அங்க ஒரு ஃபேண்டஸி பார்க் இருக்கு
ஆ
அ நா பள்ளியில ஆசிரியையா வேல பார்க்கம்போது குழந்தைகளோட அங்க போயிருக்கோ குழந்தைகள் பார்க்குக்கு போயிருக்கோ சமீபத்துல நா வந்து மீன் குளத்தி அம்மன் பகவதி அம்மன் கோயில் அங்க வந்து ரொம்ப பிரப்லமானது கேரளால ஆ அந்த கோயிலுக் கு வந்து ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு போயிட்டு வந்தோ தோழி நாங்க வந்து கேரளா பாடர்லதா வந்து குடியிருக்கோ
ஓ அப்டியா
எங்களுக்கு கேரளா அருகாமை தா ஒரு அரமண் நேரத்தில் வந்து நாங்க கேரளா வந்து
ரொம்போ நல்லா இருக்கு நாங்க போன்து இல்ல செரி அந்த சைடு போய் பாக்லா அப்படின்ட்டு பட் ஆனா வந்து உள்ள கேரளா எல்லா போல இது சும்மா அந்த பாடருதான வயநாடு அந்த எ துக்கு மட்டு போலான்ட்டு ஒரு ப்ளான் பண்ணி ரொம்ப நாளாந்து போயிட்டு இருந்ச்சு போலாமா போலாமா அப்டின்ட்டுன்னு செரி இப்போ லீவு வேற இத விட்டா இன்னு ஸ்கூல் ஸ்டாட் ஆயிட்டா கஷ்டோ போ முடியாது அதனால இப்பவே போயிட்டு வந்துரலா அப்படின்ட்டுன்னு எல்லாரு கலந்து பேசி ஓகே டிசைட் பண்ணி கெளம்பிட்டோ நாலு நாள் அங்கே முடிஞ்ச் சி
நிச்சயமா தோழி ஆ அடுத்த முறை வரும்போது பாத்தீங்கன்னா கேர்ளா பார்டர்ல வந்து வால்பாறை அப்டிங்குற ஒ ரு ஊர் வந்து இருக்கு தோழி அதுவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா மாதிரியே ஒரு பசுமை நிறைந்த இடமாத சுற்றுலா சுற்றுலாத்தலமா தா வந்து இருக்கு தோழி
ம் ம் தெரியு பாத்துருக்கோ நெட்லெல்லா ஆனா வந்து போற்துக்கான சமயொ வந்து எங்களுக்கு டைம் வந்து செட் ஆவுல இதுவே வந்து எங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒர்க்கு அதெல்லான்றதுனால எல்லாரு வந்து டைம் இதாவதுனால சீக்கிரமா வந்ட்டோ
ஓ சரிங்க தோழி நீங்களே ஏற்பாடு பண்ணி போனதுங்களா
அ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலந்து பேசி போனது எல்லாருக்குமே அது அட்ஜஸ்ட் ஆவணுல்லையா இன்னு ஒரு டூ டேஸ் எக்ஸ்டென் பண்லானாலு முடியில செரி பாத்த வரைக்கு போது அப்டின்ட்டுன்னு ஒரு தோ ஆனா ரொம்ப புடிச்சிருந்தது அந்த டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்டு அ இதெல்லா பாக்கும்போது ரொம்போ நல்லா இருந்ச்சு கிளைமேட்டு அங்க
சரிங்க தோழி
ந்தது நல்லா இருந்தது நீங்க அங்கே இருக்குறதுனால உங் உங்களுக்கு அந்த அவ்ளோவா இது இருக்காது
ஆ நாங்க ஆ கேர்ளாக்குள்ள இல்ல தோழி கேரளா பார்டர்ல தா இருக்கோ ஒரு இரு முறைகள் மட்டு சென்று வந்துருக்கு அ அங்க எங்களுக் கு இங்கிருந்து வால்பாறை கேரளா இதெல்லா வந்து அரை மணி நேரத்துலருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வந்துருலா தோழி
ஓ அப்போ ரொம்போ கிட்டதா
தோழி நா பேசுறது எனக்கு எதிர் ஒலிக்குது நீங்க இரு க்குற இட கொஞ்சொ மாறி நின்னு பேசுறீங்களா
இப்போ இப்போ கேக்குதா
ஆ கேக்குது தோழி கேக்குது
ஆ சொல்லுங்கப்பா பரவாயில்ல அது அவ்ளோ கிட்டெயே வருதா உங்களுக்கு
ஆமா தோழி ஆமா
ஆ ஆ
நாங்க வந்து சமீபத்துல ராமேஸ்வரொ போயிட்டு வந்துருந்தோ எங்களோ டைய மாமனாரோடைய திதி நாட்களுக்காக அங்க போயிருந்தோ
ஆ நாங்களு பேசி வெச்சிருந்தோ போலா அப்டின்ட்டுன்னு பட் எல்லாரு சேர்ந்து முடிவு பண்ணப்போ செரி இது நல்லா இருக்கு அது அப்றொ அப்றோ வேனா போயிருக்குலா போயிக்குலா அப்டின்டுன்னு அத விட்டு விட்டோ தனுஷ்கோடி இதெல்லா ரொம்ப நல்லா இருக்கும்மாமே
ஆமா தோழி ஆமாங்க ஆ போனோ தோழி
ஆ
ஆ அதாது ரயில்ல வந்து நாங்க புக் பண்ணிக்கிட்டோ ராமேஸ்வரத் துக்கு முதல் நாள் வந்து ரயில்ல போய்ட்டு அங்க வந்து நம்ம ரூம் எடுத்து தங்கிட்டு கடல்ல போய் விளையாடி ட்டு ஆ அடுத்த நாள் வந்து காலைல வந்து மாமனருக்கு சாமி எல்லா கும்புட்டு முடிச்சுட்டு அதுக்கப்றோ அங்க வந்து இருவத்தி ரெண்டு தீர்த்தங்கள் வந்து இது பண்ணுவாங்க தோழி அந்த தீர்த்தத்துல நீராடி ட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப கடல்ல வந்து வெளயாடிட்டு வந்துட்டோ ஆனா ஒரு ஏழு எட்டு மாதத்ங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் போயிருந்தோ அது வந்து எங்களுடைய சொந்த பந்தத்தோடு ஒரு எறநூறு முன்னூறு பேர் சேர்ந்து ஒரு ட்ரெயின்ல வந்து முழுமையாக ஆ ஒரு கம்பாட்மெண்ட வந்து புக் பண்ணி போயிருந்தோ அந்த சமயத் துல வந்து தனுஷ்கோடி அதுக்கப் அப்ப ராமர் பாதம் இருக்கிற கோயில் ஆமா தோழி ஆனா தனுஷ் கோடில வந்து நம்ம கடல் குள்ளப் போக முடியாது அதுக்கு வந்து அப் பேமிஷன் கிடையாது ஏன்னா அது கடல் சீற்றம் அதிகமாருக்கு மேல நின்னு வேடிக்க பாத்துக்கலா அவ்ளோ தா மேல நின்னு பாத்துக்கலா இரண்டு பக் கவுமே கடல் இருக்கு
இப்பலா நெறைய எடத்துல இப்டி தா வந்து நெறைய இந்த சம்பவோ இதெல்லா நடக்குதுன்டுன்னு நெறைய அந்த மாரி பண்ணிருக்காங்கோ ஏனா இஷ் டத்துக்கு உள்ள போய் விளையாடுவாங்கோ ஏதோ ஒண்ணு இது ஆனா பயோ இல்ல
நிச்யமா தோழி இன்னோன்னு வந்து தோழி இ இப்ப நீங்க கருத்து பரிமாறும்போது முடியற ஓரத்துல நா என்னுடைய கருத்துக்கள வந்து தொடருவே அதே மாரி அ அ நா வந்து முழுமையா முடிச் சதுக்கப்றோ நீங்க வந்து தொடரணு தோழி சரிங்ளா
ஓகே ஓகே
ஆ சொல்லுங்க தோழி தொடர்ந்து பேசுங்க
ஆ அதுதா பாண்டிச்சேரி போய்ருந்தப்பயு நெறய எடம் அப்புடிதா வந்து தடப்பட் டு வச்சிருந்தாங்க சில எடம் மட்டுந்தா உள்ள போயி விளாயாட்லா அந்த மாரிதா இருந்தது அதுக்காக கேட்டே இதுவு அந்த மாரிதா இது பண்ணி இருக்காங்ளா அப்டின்ற மாரி
ஆமா தோழி தனுஷ்கோடில வந்துட் டு அ கடல் குள்ள இறங்குறதுக்கு வந்து அலோட் இல்ல தோழி ஒரே ஒரு இடத்துல மட் டு விடுவாங்க அது முன்னாடி மட்டு தா நின்னுக்கணு மத்தது ரெண்டு பக்கமே கடல் அலைகள் இருக்கு அங்க செவுரே எழுப்பிருப்பாங்க தோழி நம்ம இறங்கி போ முடியாது கடல் குள்ள வந்து போ முடியாது அது வந்து ஆபத்தானது ராமேஸ்வரத்துல மட்டு நமக்கு குளிக்கறதுக்கு வந்து விடுவாங்க அம்மாவாசை பௌர்ணமி தினத்தன்னைக்கு மட்டு கடல் சீற்றம் அதிகமா இருக் கு தோழி அன்னைக்கு வந்து நம்ம கவனமா வெளயாடிக்ணு
ம்
மத்த நாட்கள்ல நம்ம எப்டி வேணா நம்ம ப வெளயாண்டுகுலா ஆனா நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம தா ஏற்பாடு பண்ணிக்கணு அங்க தடைச எல்லா செஞ்சுருக்க மாட்டாங்க அலை வீரிய அதிகமா இருந்தா நம்ம உள்ள ரொம்ப தூரமா போ கூடாது தோழி அ நாங்க போயிருந்தது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தா போயிருந்தோ அன்னைகி காலேல வந்து காலை மதியலா கடல் சீற்ற கம்மியா தா இருந்தது மாலை நேரத்துல முன்னா டி நின்னாவே அலைகள் வந்து நம்மள வெளில தளர அளவுக்கு வீரியமா இருந்தது அப்பதா அங்க கேட்டப்ப சொன்னாங்க பௌர்ணமி அம்மாவாச அன்னைக்கு வந்து சீற்றோ அதிகமா ருக்
ஆ ஆ ஆ
ஆ அந்த நேரங்கள்ல நம்ம பாதுகாப்பா இரு இருந்துக்கணுன்னு சொல்லி சொன்னாங்க தோழி
ம் ஆமா இது நா கூட கேள்விப்பட்டுருக்கே நீங்க இது சித்ரா பௌர்ணமி இது மலை சுத்த எல்லா போயிருக்கீங்களா திருவண்ணாமலை
ஆ திருவண்ணாமலை நா ஒரே ஒரு தடவ தா போயிருக்கே தோழி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு தடவை கிரிவள போயிருக்கோ
ஆஹ் கிரிவளம் எங்களுக்கு இங்கிருந்து கிரிவளம் வந்து ம் கொஞ்சோ கிட்டதா வரு ஒரு ஒன் வர் ஜெர்னில தா வரு நாங்களு போயிருக்கோ நெறையவட்டி நல்லா இருக்கு
ஆஹ் நித் நிச்சயமா எங்களுக்கு வந்து இங்கிருந்து அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஆகு
ஆமா நீங்க அங்க இருக்கு னால கொஞ்சோ லாங் டிஸ்டன் ரொம்ப நேர ஆகு போல எங்களுக்கு இது பக்கம் பக்கமே இருக்கிறதுனால கொஞ்சோ பிளான் பண்ணா அப்பப்போ போவோ
ஓ சேரிங்க தோழி சேரிங்க
அப்புறோ வேலை எல்லா முடிச்சுட்டீங்களா
ஆ முடிஞ்சது தோழி இன்னைக்கு என்னோட கணவர் வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க வார இறுதி நாட் நாட்கள்ல வந்து ஆ ஓ மாமனார் இறந்து ஓராண்டு கால ஆனதுனால ஆ மாமியார் வந்து எங்களோட நாத்தனார் குழந்தைகளோட தா இருக்காங்க அதனால வா இறுதி நாட்கள்ல வந்து நாங்க அங்க போயறது வழக்கம் அதனால கணவர் வந்து அங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால நானு என்னுடைய மகன் தா அப்படிங்குறதுனால காலை வேலை முடிந்தது சகோதரி மதியத்துக்கு வந்து தம்பி கி சமைச்சு குடுக்கணு கணவர் வந்து மாலை அல்லது இரவு தா வருவாரு
ஆ அப்போ வேலை ரொம்ப கம்மி தா எங்களுது எல்லா இன்னைக்கு லீவ்ன்றது னால அதனால வேலை அதிகதா நார்மலா இருக்கிறதுனால விட அஹ ஞாயிறுத்துகிழமா வந்து கொஞ்சோ வேலை வொர்க் இருக்கு ஏ தூங்கி எழுறதே எல்லாருமே லேட்டு அதுக்கு மே மேல சமைய டிஃபன் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறோ அத சமையல முடிச்சு எல்லா சாப்பட த்துக்குள்ளே மூணு மணி ஆயிடு அதனால ஒர்க் அப்படியே போயிட்டே இருக்கு
நிச்சயமா தோழி இந்த வார மட்டுதா ஓய்வு தோழி போன வார வரைக்கு அம்மா அப்பா தங்கச்சி குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்க தா இருந்தாங்க ஒரு வார இங்க இருப்போ ஒரு வார ஆஹ் சொந்த ஊர்ல இருப்போம் அப்ப பத்து டூ பன்னிரெண்டு நபர்கள் முழு நேரமு வந்து வேல இருந்துட்டே தான் இருக்கும் இப்ப பள்ளி திறக்குற பருவம் வந்துட்டனால இந்த வாரம் வந்து நேத் தும் ஆ இங்கிருந்து நாப்பத்து ஐந்து என் என்ன தோழி
பள்ளி
நாலாம் தேதி நான்காம் தேதி தோழி நான்காம் தேதி
ஆஹா அததான் இங்க இன்னும் இங்கயே சொல்ல
ஓ ஓ ஆ இதுல கல்வி செய்தியும் பேப்பர்லயும் செய்தித்தாள்லயோ போட்டுட்டாங்க தோழி
இப்ப நாலாம் தேதி தான் போட்ருக்காங்க
ஆ
அது வந்து இன்னும் நடுன்ன ஸ்கூல்ல இருந்து இன்னும் எதயும் மெசேஜ் வரல ம் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கு கும்
ஓ உங்களிடம் பேசியது மிக்க நன்றி தோழி மீண்டும் தொடருவோம் நன்றி வணக்கம்